ஆ
சும்மா தா அக்கா
ஒடம்பு சரியில்லன் சொன்னா பரவால்லையா
பரவால்லத்த இப்போ கொஞ்சொ பரவால்ல நீங்க என்ன பண்றீங்க
உங்க அம்மா சும்மாதா படுத்துருகுற
சேரி சேரி மத்தியானத்துக்கு
ம் இனிமேல் தா யோசிக்கணு அ பாப்போ கடைக் போனோம்னா
ம்
ஐடியா கடைக்கு
ஏதாச்சி காய் வாங்குவிங்ளா
ம் ம் ஆமால்ல
இப்ப நா எப்ப சாப்பில்லா நார்மலா இப்ப கஞ்சி மட்டு குடிக் சொன்னிங்கள நார்மலா எப்
ஆமா நார்மலாலா உனக்கு இது சரியானதுக்கு அப்புற
அதாது இப்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக் ஆ போயிட்டே இருக்கில அது நின்னதுக் அப்புற
ஆனா இப்ப பரவால்லல்ல
ஆ பரவால்ல ஓகே கொஞ்ச கொஞ்சமா சரியாயி அப்டி இதாயிரு அந்த ஃபீல் இல்லாம இருக்கு அ இல்லடா அந்த ஃபீல் இல்லாம இருக்கு ரெஸ்ட் ரூம் போற மாரி அ அ ஆமா
சேரி சேரித்த இல்ல தெரிலையா அதுக்குதா ஃபோன் அடிச்ச
சேரி சேரி அந்த கஞ்சி குடிச்சுட்டே இரு பாப்பா
ஆ
அதா ஸ்டென்த்
அது சரி வாய்க்கு புடிக்கவே இல்ல
அப்டி சொல்ல கூடாது நீர் ஆகார குடிச்சாதா ஆ லூஸ் மோ இத ஆகுறதுக்கு கரெக்டா இருக்கு
ம்
அதனாலதா குடிக்க சொல்றது கொஞ்ச கொஞ்ச தண்ணி மட்டு எடுத்து எடுத்து குடி சரியாயிக்கு குட்டிமா அவங்க அம்மா கூட இருக்குது வெளியில
ஆ
நா உள்ள இருக்கிற அது கத்திட்டே இருக்குதுன் வெளிய வெளையாட சொல்லிச்சு
ஆ
வெளையாட்டிட் இருக்குது
ம் சேரி
அவன் எங்க போனா தம்பி எங்க போனா
அவர் வெளிய போயிருக்கறாரு அப்பா
சேரி சேரி லேட்டா அப்டியா லேட்டாகுமா
சேரி இரு எதுவு சொல்லல
ம்
வந்துருவேமா அப்டின்னுதா சொல்லி தா போன நானு போறதுதா இன்னைக்கி சேரி அவருக்கு ஒடம்பு முடியதுனால நா போல இல்லனா இன்னைக்கு நானு அவரு போறதுதா
ஓ அப்டியா
ஆமா
என்ன பின்னாடி ஏதோ கொழந்தைகள் சவுண்டு கேட்டுட்டே இருக்குது
கீழ கொழந்தைங்க தா வெளையாடிட்டு இருக்காங்க ஜென்னல் வழியா கேக்கும் இங்க இருந்து கத்துனா ஊருக்கே கேக்கு
செரி செரி உ என்ன பண்றது ஏதா ஒரு ஐடியா குடுக்கலாம்னு நனைச்சிட்டாங்க
சமைக்கலக்கா
ம் ம்
என்ன சமைக்கிறது இன்னிக்கு என்ன கெழமை
புதன்கெழமை
புதன் கெழமை பேசாம முட்டை கொழம்பு வெச்சிருங்க
ம் ஐடியா நல்லதா இருக்குது பேசாம வாங்கி வச்சுட்டேன் பொரியில் செய்யற வேலை மிச்சம்
இப்ப நம்ம முட்டை கொழம்புன்னா எல்லாருமே சாப்ட்டு பேவாங்கல்ல
ஆமா அரைச்சு அரைச்சு வைக்கிறதுனால கோவமா வருது பாப்பா நேத்து அரைச்சி வச்சே
ஆ
முந்தா நேத்து அம் மீன் கெழம்பு வச்சோ அதனால டெய்லி அரைக்கிற மாரியே வருது எனக்கு சரி பா பரவால வுடு அரச்சிக்கலா போ
தெரியல எனக்கு வேற என்ன கொழம்பு வைப்பீங்க முட்டை கொழம்பு இல்லனா
ம் என்ன ஒண்ணு புரியமாட்டேங்குது இப்ப காய்கறி ஒண்ணுமே இல்ல அவ இல்ல கடையலையு
ஆ
அ அதனால தா செரி சொன்ன மாரி பாப்பே ஏதாவது காய்
ஏ
என்னது தா புரியல
வெள்ளி வெல என்ன இருக்கு
நா பாக்கல சார் இன்னிக்கு டிவியே நா உன்னும் ஆன் பன்ல காத்தால இருந்து
ஒரு எரநூறுவா இருக்குமா
ஆ எரநூத்தி எம்பத்தஞ்சு ரூவா இருந்தது நேத்
அப்பா ஆர்ட்டடக்கே வந்துடும் எனக்கு
எரநூத்தி எம்பத்தஞ்சி ரூவா இருந்தது
பர்
ஆ ஆமால்ல சொன்ன மாரி அது இருவது இருவத்தெ ட்டு கிராமு
அவ்ளோ இருக்காது அது கம்மிதா
இப்ப இதாயிச்சி அது வாங்கி ரொம்ப நாளச்சி இருவத்தெட்டு கிராம் இருந்தது வாங்குபோது
இருவத்தெட்டு கிராமலா இல்லங்க கம்மி தா அ ஃபஸ்ட் போட்டுருந்தது தா வெயிட் ஜாஸ்தி இது ரெண்டாவது போட்டிருந்தது கம்மிதா ஃபஸ்ட்டு போட்டுருந்தெல்லா போட்டு தானா அப்போ எனக்கு இது எடுத்தோ ஃபஸ்ட் நா வந்த புதுசுல எனக் கொலுசு எடுத்தோல்ல அப்ப அது போட்டுதா எனக் எடுத்தோ
அப்டியா செரி செரி அப்போ எனக் ஞாபம் இல்ல
நூத்தி தொண்ணூறு ரூவா இன்னிக்கு வெள்ளியோட வெல அப்பா
தொற்றும் தொற்று மனைகோ மொதல்ல முன்னூத்
முன்னூறு ரூவான்னு வச்சுகோங்க அப்போ மூணு கிராமே ஆயரூபா ஆச்சில்ல
ஆமா
இப்ப செயின் வாங்கனுன்னா ரெண்ட ரெண்டாயிரோலா பத்தவே பத்தாது
ஓஹோ அஹ கண்டிப்பா நா யோசிச்சிட்டுருந்த பாப்பா பப்போடது கொலுசுருக்குல்ல
ம்
ஃபுல்லா ஒவ்வொரு முத்தா அர அர வாசி அர அர வாசியா கட்டாய் உழுந்துகிட்டே இருக்கு நறைய
அது குடுத்துட்டு அப்டியே மாத்திட வேண்டியத்தானே
அதேத்தா அதய போட்டு வேற எடுத்துக்கலா அப்டின்ட்டுதா ஐடியா அனா போட்டு எடுத்தாலுமே
போட்டு எடுத்தாலு ரொம்ப கம்மியாதாத்த தராங்க
ம் ம்
இப்ப இதெல்லா பாசி இருக்குற மாரி நம்ம போட்டு எடுப்போமா ஆனா கை க்கு வரது வந்துட்டு பாசியே இல்லாம இருக்குற மாரிதா வரு ஏன்னா அவுங்க இத கழிப்ப அத கழிப்பன்வாங்க
அ
அதுல்
இப்ப பாப்பாக்கு எடுத்தா எப்டி எடுத்து குடு எடுத்துப் போடனு இப்பிடித்தான இதே மாரி போட்டா தானே அது நட க்கற கொழந்தையில்ல
ஆமா பேசாம அதுக்கு நீங்க மு த்து மட்டு வெளிய வாங்கி அப்டியே ஜாயின் பண்ணிர்லா எனக்கு தெரிஞ்சு அதுதா பெஸ்ட்டு ஏன்னா அவளுக்கு இது இப்ப கரெக்டாருக்கு நம்ம இன்னொன்னு இப்ப வாங்னோ அப்டின்னா அது அதுக்கப்றோ லூஸ் ஆயி அது து லூசாயி கல்ண்டு ஓடி அதுக்கு இப்போதைக்கி இதுல முத்து மட்டு ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கப்றோ இது வார்னிஷ் பண்ணுவோமா என்ன பண்ணுவோ
கலர் போடுவோ
அ கலர் போட்டோன்னா போது புதுசு மாரி ஆயிரு போது சும்மா சும்மா எத்தன டைம் எடுப் பீங்க போட்டுட்டு எடுக்கனுன்ற மைண்ட் செட்டே எடுத்துக்காதீங்க அத்த அத வெச்சிட் அப்றோ வந்துட்டு புதுசா ணு அப்பிடித்தா நம்ம நெனைக்கிறோ ஏன்னா நம்மகிட்ட இருக்கறதே இந்த தா அதையு நம்ம போட்டுட்டுதா எடுக்கனுன்னு நெனைக்க கூடாது
அதெல்லா கரெக்ட்டு தாமா நீ சொல்றது சரிதா இப்போ முத்து மட்டுன்னா தனியா குடுப்பாங்களா
கடைக்கு அவுங்ககிட்டயே இதுல முத்தெல்லா விழுந்திருக்குது கொஞ்சோ ஆட் பண்ணி குடுங்கன் சொன்னா எத்தன முத்து இல்லன் பாத்து அந்த முத்துக்கு மட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கு ஆட் பண்றதுக்கு ஏதாச்சு ஒரு சார்ஜ் வச்சிருப் பாங்கள்ல மினிமம் சார்ஜுன்னு அந்த மாரி போட்டுப்பாங்க
செரி நம்ம விசாரிச்சு பாக்லா இருக்கற எல்லா முத்தையுமே கல்ட்டில்லா ஏன்னா எல்லாமே அர அர வாசி ஆயிறோ எல்லாத்தையு கழட்டிட்டு நம்ம புதுசா முத்து வாங்கி ஜாயின் பண்ணிக்லா அது கரெட்டு தா ம் ம்
முத்த மட்டோ அப்டியே கழிச்சிருங்க அவ்ளோதா
ஆமா அது கரட்டான ஐடியா தா
அ அது எடுக்க மாட்டாங்க அது அதமட் ட்டு வந்துட்டு உறுக்குனாங்கனா ஒன்னுத்துக்குமே இருக்காது அத்தே அதெல்லா புஷ்பமாயிறு
அ அ
அப்டியே இதாயிரு மெல்ட் ஆயிரு சின்ன சின்ன இதெல்லா வன்ட்டு மெல்ட்டே பண்ண முடியாது
ஓ சேர் செரி பாப்பாவோட வெளையிலு அதே மாரிதான கட் ஆயிரு சி போட முடியு
ஆ பேசா ம அ அப்போ என்ன பண்றீங்கன்னா வளையலு இந்த கொலுசு இதையு வச்சுட்டு வேற இன்னோர் புது கொல்ஷா எடுத்துக்கோங்க அ பாப்பா பெரிய பொண்ணா ஆகும்போது அவளுக்கு எல்லாமே வேணுலத்தே இப்ப எங்க வீட்லல்லா அப்டிதா பண்ணுவோ கொலுசு வாங்கி வாங்கி வர்ஷத்துக்கு ஒரு டைம் புது கொலுசு வாங்குவோ எங்க பெரியமா ஊருக்கு போவோ லீவ் வுட்டா அப்ப வன்ட்டு வ ர்ஷோ வர்ஷோ புதுசு புதுசா வாங்குவோ எங்க அம்மா அதெல்லா சேத்து சேத்து வச்சு அதுவே தரிய இருந்துச்சு
ம் ம்
அது போட்டுட்டு எங்க அக்கா கல்யாணத்தப்போ புதுசா நறைய ஐட்டோ எடுத்தோ
அ சேர் பாப்போ எப்டி என்னன்னு பாப்போ பொறந்த நாள் வரப்போதல்ல சும்மா துணி துணி எடுக்றக்கு இது ஏதோன்னு மா
ஆமா நானே உங் க பையன்ட அதா சொன்ன சும்மா இது அதுன்னு வாங்கிட்ருக்காதிங்க இனி பொருளா வாங்கி குடுங்க
அ
அது எதுக்காச்சு அவுங்களுக்காச்சு யூஸ் ஆகு நாள பின்ன ஏதோ ஒரு ஆத்தர அவசரம்னா எதுக்காச்சு யூஸ் ஆகு அது என்னத்துக்காவு ஓட்றது இல்ல
ம் ம்
வீட்டுக்குள்ளயே தா வச்சிக்கராங்க
சைக்கிள் வாங்கி
அ எதுக்கு இத்தன இந்த வயசுல நகனி கொஞ்சோ பெருசாகட்டு வாய்க்லா
ம் சேரி சேரிப்பா
ம்
என்ன பாப்போ ஒரே நிம்ஷோ இருமல் வருது என்னமா புரிலமா
போணு கடைக்கு போணு நானு கடைக்கு போய் ஒதுங்க வச் சிட்டு வரணு அன்னைக்கி கடைய அப்டியே சாத்திட்டு வந்தது போவே இல்ல அதுக்கப்றோ எப்டி இருக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே தெரில இப்ப இதெல்லா பாத்துட்டு
ம்
எதாச்சி பூச்சிப்புழு வந்துந்துச்சினா
பூச்சி கூட வரடவுக்குல கடையில ஒன்னும் இல்லையே ப்ரோ ச
ஒன்னும் இல்ல இல்ல எலி கிளி ஏதாச்சும் உள்ள போய்ந்துச்சுன்ன ஏதாச்சும் நாஸ்தியாக்கிருக்கு
நேர்ல ஒரு நாளைக் போய் எல்லாம் பாத் செக் பண்ணிட்டு வரணும் இன்னைக்கு கொஞ்சம் முடியலங்கிற இல்ல நாளைக்கு பாரு
ஆ இந்த வார்த்தில ஏதாவத்தா போணும்
ஆமா
ஸ்ஷப்பா வேர்க்குதுடா ஃபேன்
ரொம்பொ ஐயோ ரொம்பொ பு மழ வரவும் கொஞ்சம் குழு குழுன்னு தா இருக்குது அங்கவ் நம்ம வீட்ல அப் ஆமா நம்ம வீட்ல அப்டி இருக்கும் இங்க வெளிய நல்லா இருக்குது சிவ சிவனு காத்து
ஆமா சேரி சேரி நீங்க பாருங்க நா அப்பறமேட்டு வரேன் நீங்க ஏதாச்சு சமச்சு வைங்க நா வர்றே அப்பறொ
அதான் எனக்கு ஐடியா நீ சொன்ன மாரிதான் ஐடியா
உம் முட்ட கொழம்பு எதாச்சு வாங்கிக்கோங்க
அதான் அதான் அதான் அந்த ஐடியால தான் இருக்கேன் போய் உனைய கட் பண்ணிட்டு வந்துர்லா வெங்காயத்த உரிக்க சேர் பாப்பா சேர் வக்கிறேன் அ சேர்